வணக்கம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இர்க்கீங்க
ம் நல்லாருக்க ப்ரோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காக
எல்லா நல்லாருக்காக அங்க
ஆ நல்லார்க்
ஓகே ஓகே சரி சரி இப்ப நீங்க ஆன்லைன் ஸாப்பிங் அதிகம் பண்ணுவீங்ளா உங்ளுக்கு அதுல அனுபவ இருக்கா தா ல்ல எப்டி
ஆ ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணுவே பசங்களுக்கு ட்ரெஸ் எடுப்ப எனக்கு குர் த்தில்லா எடுப்ப கண்டிப்பா பண்ணுவ
ஓகே மேம் சரி சரி சோ அதபத்தி பேஸ் சுவோ அது வந்து நமக்கு மனுசன ஏ மனிதர்கள எப்டி எப்டி நல்வழி கொண்டு போதா நன்மையா தீமையா அதனால உண்டத என்ன எரின நமக்குள்ள எப்டி இதாகுது மனுசன எப்டி இது பண்ணுது அடிக்ட்டாக்குது எல்லா பேசுவோ
கண்டிப்பா கண்டிப்பா ஓகே நீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க
கண்டிப்பா சோ ஆன்லைன்‌ சாப்பிங் அதாது ஆன்லைன் வர்த்தகம் அது ஆன்லைன் சாப்பிங் அப்டின் பாத்தீங்கனா அ இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சி இப்ப யாரு வந்து கடைக்கு போய் வாங்கறது அப்டிங்கறது ரொம்ப கம்மி அ எல்லாமே எது எடுத் தாலு இப்ப காஃபி வாங்குனா கூட ஆன்லைன்ல தா வாங்குறாங்க அப்டிங்கற நெலம மாரிடிச்சி இப்ப பக்கத்துல கீழ எறங்கி போனா கடருக்கு அ ஓட்டல் கடருக்கு இல்ல எதோ காஃபி ஷாப்பே கூட இருக்கு ஆனா கீழ போய் வாங்கற்த்துக்கு சலிப்பு ஆன்லைன்ல தா வாங்குறாங்க அது கிட்டதட்ட பாத்தீங்னா அது டெலிவரி தே காசோட சேத்து ஒரு பத்து ரூபா சேத்துதா வரு சோ அப்டிங்குபோது நம்ப ஆளுங்க வந்து காசல்லா பாக்குறதுல்ல சலுப்பாருக்கு யாரு போறது என்னா பண்றது அதனால வாய்ங்கலா அப்டிங்கற நெலம மாரிட்ச்சி இன்னு என்னாகுதுனா பெரிய பெரிய சாப்பிங் மால்லலா பாத்தீங்கனா எல்லாமே இருக்கு அதாது பாத்தீங்கனா மால்லலா பாத் த்தீங்கன்னா அ ஏ காய்கறி இருக்கு ஃபுட்டு எல்லாமே இருக்கு ட்ரஸ்ஸஸு எல்லாமே இருக்கு வெளில மார்க்கெட்லியு அது எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட பாத்தினா அந்த ஆல் அந்த சாப்பிங் மால்லயு அந்த இதுக்கு மக்க மார்க்கெட்லயு பாத்தீனா கிட்டத்தட்ட வெல டிஃப்ரெண்ட்ருக்கு இது ஃப்ரெஷ்ஷாருக்கு மார்க்கெட்ல பாத்தன்னா ஃப்ரெஷ்ஷாருக்கு காய்கறி நம்ம அங்க வாங்க மாட்டோ சாப்பிங் மால்ல போயி வாங்குவோ அவங் கிட்டத்தட்ட ஒரு நாள் அவங் கைலருக்கு அவங் பேக் பண்ணி பிளாஸ்டிக் கவலதா அடச்சி வெச்சிருப்பாங்க நாம இங்க ப இதுனா பிளாஸ் இது மார்கெட்ல பாத்தின்னா நம்ம வந்து பேறம் பேசிலா வாங்லா அதாது பத்து பத்துரூ பனா ஒரு எட்ருபா ஏழ்ருபாய்க்கு வாங்கலா ஆனா சாப்பிங் மால்ல பதினஞ்சிருவா போட்ருப்பாங்க வெளில வாங்னா பத்ரூபா தா உள்ள பதினஞ்சிருவா போட்டாலு நா எதுமே பேச முடியாது அப்டே பாஞ்சிருவா வாங்கி அப்டே எடுத்துட்டு வரு சோ அப்டிங்போது பாத்தினா நம்ம எதனால அப்டி பண்றாங்க பாத்திங்கனா இது பாக்க ஆரம்பிச்ட்டாங்க யார்ரா போய் காய்கட்டல்லா வாங்கறது அந்த ஒரு டிஸ் டிசிப்ளின் பாக்க ஆரம்பிச்ட்டாங்க ஏ நம்போர் நம்ம நல்ல ரிச்சாருக்கோ அப்டிங் போது நம்ம ஒரு சாப்பிங் மால் போனாதா நமக்கு வந்து நல்லாருக்கு அப்டிங்கிற மாரி ஆயிடிச்சி இன்னொன்னு ஃபுட்டு ஃபுட்டு ப பக்கோ போனினாலே ரொம்ப இது ஏனா வீட்ல யாருமே மேக்சிமம் கிராமப்புற பக்கல்லா சமைக் குறாங்க அனா டுவில் இதே சிட்டி சைட்லா பாத்தீங்னா ரெண்டு ஹஸ்பணன்டு வெயிஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க சோ அப்டிங்போது பாத்தீங்னா சமையல் அப்டிங்கறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குரியாவு இதுல எல்லாமே பாத்தின்னா ஆன்லைன்லதா போட்டுக்றாங்க ஃபுட்டா டெலிவரி போட்டுக்கறாங்க சோ அப்டிங்போது பாத்தினா சமைக்கிறது ரொம்ப கஷ்டோங்க இதுல எல்லாமே டெலிவெரி அந்த அவுங்க என்னா சாப்பு எப்டி அந்த ஃபுட்டு வந்து எங்க‌ செய்றாங்க எப்பிடி செய்றாங்க எந்த விதத்துல செய்யிறாங்க எப்டியோ‌‌ நல்ல எண்ண யூஸ் பண்றாங்ளா இல்ல ஆல்ரெடி யூஸ் பண்ண எண்ணயில யூஸ் பண்றா எதுமே தெரியாது ஆனா ஃபுட்டு நல்லாருக்கா வாங்கி சாப்புர்றோ அது வந்து நமக்கு ஒடம்புக்கு நல்லதானு கேட்னா கண்டிப் ப்பா இல்ல அது வந்துனா அப்போதைக்கு சுவைக்கு நல்லாருக்கு வாங்கி சாப்புட்றோ ஆனா வந்து நம்ம ஒடம்புக்கு பாத்தினா ரொம்ப ரொம்ப தீங்குல்ல நம்ம எப்டி செய்றாங் எதுமே தெரியாம நெறைய வாங்கி சாப்புட ஆரம்பிக்கிறோ
கண்டிப்பா கண்டிப்பா அ கண்டிப்பா இப்ப ஆன்லைன் ஷாப்பிங் சொன்னம்னா எனக்கு தெ எனக் கு பொறுத்த வரைக்கு ரொம்ப நன்மந்தா சொல்வே ஏனா வீட்லேருந்தே எல்லா பொருட்களையு வாங்கலா சரிங்களா அதே மரத்தி நேரத் தியு பயணத் பயண செலவு ரொம்ப மிச்சமாகு என்ன பொறுத்தவரைக்கு இப்போ வந்து நமக்கு செலவுகள்ல கம்மி பண்றதுக்கு இந்த ஷாப்பிங் ரொம்ப பெஸ்ட்டுன் நெனைப்ப ஏனா ஆஃபர்ஸ் நெறைய போடுவாங்க பை ஒன் கெட்ல போடுவாங்க இத்தன பர்சன்டேஜ் ஆஃபர்ன்னு போடுவாங்க இதனால வந்து கொஞ்சோ அமௌண்ட்டு சேவ் ஆகுதுன்னு நா சொல்லுவே இன்னொரு என்னன்னா நெறைய பல் பொருள்கள் எல்லாமே எளிதா வந்து ஒப்பிட்டு பார்த்து தேர்வு செய்யலா ஏன்னா எப்டி ஒப்பிட்டு பார்த்து சேர்வு செய்லானா அது வந்து எல்லா டீட்டெயில்சுமே குடுத்துருப்பாங்க அப்டிதான இது சரி இது இது யூஸ் பண்ணா இப்டி ஒவ்வொரு பொருளியா நம்ம எப்டின்னா இதுல என்ன அமௌண்டு இதுல என்ன அமௌண்டு அப்ப இதுல எது பெஸ்ட்டு அப்டின் நம்ம தேர்வு செய்லா அப்டிதான இப்ப எல்லா பொருட்களியுமே அதே மாரி நா ஸ்மெல்லு படிய பத் து நெறைய சொல்லிட்ட அதே மாரி நா ஒன்னு ரீசண்டா ஒரு ம் கிரீம் வாங்குன அ அப்போ வந்து சாரி இது கிரீம் ல சீரம் சீரமு கிரீமு வாங்குன அப்ப பை‌ ஒன்‌ கெட்‌ ஒன் ஆஃபர்ல போட்டாங்க அது அதோட பிரைஸ் சே என்ன சொல்றதுன்னா சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்டரட் இருந்தது ஆனா பை ஒன் கெட் ஒன் ஆஃப் ஃபர்ல போட மோம்போது அது பிரைஸ் வந்து எப்டி இருன்ச்சினா டு ஃபைவ் ஹண்ரடு போட்டாங்க டு ஃபிப்டி ரேஞ்சி தா அப்ப நமக்கு நல்ல லாபோ தான‌ ப்ரோ ஒரு சே எவ்ளோ நல்ல லாபோ ஒரு சிக்ஸ் ஹண்ரடு சவன்ஹண்ரடு‌ கிட்ட லாபோ கெடச்சுச்சி அந்த டைம்ல வந்து நா அதிகமா பொருள் கள்ளா வந்து வாங்கி வச்சிட்டே ஏன்னா அதோட டிமேண்டு எனக்கு அதோட தேவை எனக்கு அதிகோ அதனால அதே மாதிரி த இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கு எப்டின்னா டுவண்டி ஃபோர் அவர்சு இந்த பொருள் வாங்களா வாங்க வாங்கற வஸ் ததி வந்து நமக்கு இருக்கு அதனால நொட் அ நன்மைகள் சொல்லன்மா இருக் கதா செய்து அதேமரி தீமைகளு இருக்கதா ப்ரோ செய்து
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தா ஆனா ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் சொன்ன மாதுரி டைம் சே எல்லாமே சேவ் தான் பட் ஆனா அத்தியாவசியம் வாங்க வேண்டிய பொருள்ளை வாங்கினா போது அதாவ்து பாத்தீங்கன்னா சொன்னல அந்த காபி அந்த டீ எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் வாங்க அதெல்லா வந்து நம்பமளே ட்ரை பண்ள நமலே கடைல் பக்கத்துல போனா வாங்லா அத்தலா ரொம்துரமாந்த இருந்த பிரச்சனை இல்ல அத்தியசியாண்டி வாங்கறாங்களா தேவையில்லாத பொருள் இந்தது நம்ப வீட்ல செய் வேண்டிய பொருலாம் வாங்கும்போது அது ஆன்லைன் அந்த இது பத்திக சோபாரிதம் ஆகுது நடக்கருதுக்கு சோபாரி பைட் நம்ம வந்து போட்டு வாங்குறோ அப்டிங்கும்போது எப்டி இருக்கு நம்பளோட லைஃப மனசனோட லைஃபே
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து எவ்ளோ என்ன சொல்றது நன்மைகள் இருந்தாலு தீமைகளும் இருக்கு கார்ணோ என்னன்னா ப்ரோ நம்ம எதாட்டு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கமம் போது நம்ம வந்து அதோட இமேஜ் போட்டிருப்பாங்க அப்படிதானே கத்தரிக்காவா இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் அந்த மாதிரி கிளிக் பண்ணி இது என் ஒன் கேஜி ஒன் கேஜி அப்படின்னு போட்டுருவோம் ஆனா அது நல்ல கத்தரிக்காவா தக்காளி நல்ல பழமா இருக்கா காயா இருக்கா சில தக்காளி எல்லாம் என்ன பண்ணணும்னா டேமேஜா இருக்கும் அந்த மாதிரி பொருட்களை வந்து வந்து நம்ம கொடுக்கும் போது இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப என்ன சொல்றது அ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு பொருட் பொருட்களை வந்து பார்த்து வாங்க முடியாது சரியா சில ஆஃபர்ல வாங்குற புராடெக்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்க் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வாங்கற பொருட்களுக்கு வந்து ரிட்டன் ரீஃபண்ட் அமௌண்ட் கிடையாது அந்த சூழ்நிலை வந்து நமக்கு இது லாஸ் ஆயிரு ஒரு பொருட்கள் எல்லாம் வாங்க முடியாது ஃபஸ்ட் ஓகேவா
ம் ம் புரியுது புரியுது அத இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ம் ம்
அதுக்கப்புறம் என்னென்னா அ சில நேரங்கள்ல வந்து எப்படின்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம அந்த எல்லா டைம்லயும் வாங்குவோம் அப்படித்தான இப்போ வந்து என்ன சொல்றது ரைஸ் சு அந்த மாரி அ நட்ஸு அந்த மாரி க்ளோத் அந்த மாரிலா வாங்கும்போது ஒரு சில ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணில் நல்லபடியா வந்துச்சுன்னு நெனச்சக்க குவாலிட்டி நெக்ஸ்ட் அ ஆர்டர் பண்ணும் போது அத குவாலிட்டி ரொம்ப புவரா இருந்துச்சுனா என்ன பண்ண முடியு சொல்லுங்க அதனாலதா நேரா பாத்து வாங்குற மாதுரி இல்ல அப்டின்னு என்னுடைய கருத்து
கண்டிப்பா நீங் சொன்னத் கரெக்டுடாத ஒரு டைம் நேரியா நியூஸ்லா பாக்குறோம் பிளிப்கார்ட் அசான் ல பாபோன் ஆர்டர் பனோனான் உள்ள செங்கல் வச்சி அனுப்புறது இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லா நடக்குது சொல்லப்போனா இன்னொன்னு பத்திகன நம்ப ஆ சோசியல் மீடியா யூஸ் பஒன்னமேத பா்த்தீங்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் தரு சொல்லி ஆடு் வரும் அது வந்து அபிஷியல் பேஜ் இருக்கது வேற ஏதோ ப பிரைவேட் பேஜா இருக்கும் நம்ம அதை நம்பி போய் நம்ம ஆ்டர் போட்டுறோம் அப்படிங்கபோ பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்ட்டீட்டெய எல்ல எடுக்காங்க எடுத்து நம்ம நமளே நம்ம அறாமே்த்தீங்கா நம அமௌண்ட் நம்ப்ள்து எடுத்துக்குறாங்க சோ அந்த கால்லருந்தே அது வந்து நறையா இப்போ நடக்குது சொல்லப்போனா நல்ல ஒரு ஆட் மாரி போட்டு நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணிடுறாங்க சொல்ல போனா நம்மள அறாமே ந போய் அவங்க மெசேஜ் பண்ணிடுறோம் அவங்க வந்து இன்னக்கி டெலிவரி ஆடுங்க எவ்வளோ அமௌண்ட்டக்க நீங்க வம இந்த கிரெடிட் கார்ட் அத போட்டு ட்ருங்க நாங் வந்து உங்குளுக்கு காண்டேக் பண்ணுவோ இந்தமாரி வேணு சொல்லிறாங்க பே பண்ணிறாங்க அமோண்டு வாங்கிறாங்க அமௌன்ட்டு வாங்கிட்டு நம்மள்ட்ட காட் டீடெய்லு வாங்கிறாங்க சோ அப்டின்னுமோது அதுல வந்து நெறைய விதமான ஸ்கேம்ஸ் நடக்குது நெறயா நீங் சொன்ன மாரி ஒரு பொருள் ஃப்ஸ்ட்டு வரும்போது நல்லா இருக்கும் அது நல்லா சுவையா இருக்கு வாங்கிருப்போ இல்ல யூ பண்ணுறது நல்லாருந்துருக்கு அடுத்தது அதே பொருள் ஆர்டர் போடும்போது அது வந்து அதே குவாலிட்டியில் வருதா அதே இதுல வருதாங்கிறது சந்தேகம் தான் சொல்ல போனம் அது வ நேரில் பாரு வாங்குிற மாிரி வராது உண்மையாவவே இப்போ நீங்கள் அமேசான் ஃப்ளிபார்ட் அப்டி வந்து ஃபோட்டோ மட்டும் தா பாத்தங்க கூட இன்னொன்று ஆப்ஷன் அ அப்டி பண்ணிங்க வீடியோ மூலியமா அ பாத்தீங்னா டைரக்ட்டா உங்களுக்கு கால் பண்ற மாரி ஆ வீடியோ கால பாரு இந்த பொருள் தான்ு சொல்லி நம காம்ச்சு ஆர்டர் பிளேஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தா இது நல்லா இருக்கணு யாமே இல்ல நானே வரவேர்ப்ப அது வந்து ஏன்னா நமக்கு டைம் சேவ நம்ம என்ன பொருள் வாங்குறோங்க நம்ம கண்ணார பாக்குறோ அந்த வீடியோ மூலிமா பாத்து நம்ம ஆர்டர் பண் றோ அப்டிங்கபோது நம்ம அது வந்து கண்டிப் ப்பா வரவேற்ப் கூடிய ஒரு விஷ்யம் தா நீங் சொன்ன மாரி
அ செரி அதே மாதுரி இன்னொன்னு என்னன்னா சொல்லணும் நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு பொருட்களை வாங்கணுனா ரொம்ப என்ன ஆகுதுன்னா டிலே ஆகுது ப்ரோ இப்போ இன்னிக்கு வேணும் அப்டிங்கிற பட்ஷ இதுல எமர்ஜென்சியா நம்ம வாங்க முடியாது அதே மாதிரி நம்ம வந்து அங்க போய்ட்டு கரெக்ட்ல கடைல போய்ட்டு வாங்கனா ஒரு ஒன் அவர் ஆஃப் அன் அவர்ல வந்து நம்ம பர்சேஸ் பண்ணிர்லா செரிங்களா அதனால ஆன்லைன் ஷாப் நீங்க வந்து பொருள் வந்து ரொம்ப தாமதம் ஏற்படுது செரிங்களா அதே மாரி இன்னொன் சொல்ல போனா என்னதுன்ன மோசடி நடக்கு இப்ப வந்து நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்ற ஆப்ஷன் நிறைய வரமாட்டேங் ஏம் ஃபேக்கா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளோட இணையதள மோசடி பண்ற பண்றாங்க நிறைய எப்டின்னா அமௌண்ட் பே பண்ண சொல்லிடுறாங்க ஆனா அவங்க வந்து நமக்கு அமௌ ஹ் பொருட்கள் வந்து டெலிவ்ரி பண்ண மாட்டேங்கறாங்க அது வந்து அதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடி எல்லாமே வந்து பிளாக் பண்ணி வச்சுடுறாங்க எனக்கு எங் சிஸ்டர் இப்படி அனுவப்பட்டு எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் புரோ
அடேங்கப்பா ம் ம் ம்
ஆ ஊ அதனால அவன் சொல்லுவான் அதனால மோஸ்ட்லி அவ கேஷ் ஆன் டெலிவரி தான் போடுவ நானுமே கேஷ் ஆன் டெலிவரி தான் புரோ போடுவேன் ஏன்னா நான் ஒரு ரீசண்ட்டா ஒரு நான் அந்த ஆப்ப வந்து அ அந்த இதை சொல்ல விரும்பல நான் க்ரோசரி அயிட்டத்ல ஆயில் போட்டுருந்தே ப்ரோ
ம்
ஒரு கடலெண்ணெ மூணு லிட்டர் நல்லெண் ஆஃபரில் வந்த உடனே நல்லெண்ண ரெண்டு லிட்டர் தேங்கெண்ணெ அந்த மாரி போட்டு ஒரு செவன் லி டகிட்ட போட்ருந்தே அவங்க என்ன பண்ணாங்கனா அ என்ன எப்போதுமே ரெகுலரா வர அண்ணாதான் செரிங்களா அப்போ என்ட ஓ டி பி கே அக்கா நான் வந்து எடுத்து பக்கத்துல குடுத்ருக்கே அக்கா பக்கத்து வீட்டுக் வந்துட்டேன் கா பன சொல்னெ பக்கத்து வீட்டுக்கு போங்க அந்த ஆன்டி இருப்பாங்க அவங்கள கூப்டுங்கன்னெ அந்த ஆன்டிய கூப்டாங்க அந்த ஆன்டி பேர் என்னனு கேட்டாங்க ஸ்‌ ப்ரோ சிஸ்டர் வந்துட்டாங்க சொல்லுங்க அப்டின்னு நா ஒடனே ஓ டி பி சொன்ன ஒன்னே கட் பண்ணிட்டு அவங்க செரி அவங்ளுக் வரல அப்டின்னு அந்த ஆன்டிட்ட சொல்லிட்டு பொய்ட்டாங்க நா ஒர்ரெஃவ் போன ரெண் நாள் கழிச்சு போட்றே அக்கா ப்ராடக்ட் வந்துருக்கு குடுங்கவன்னு அவெ எங்க ஏண்ட கேட்டா அவெ உங்க பேரு என்னு கேட் டா நா சொன்னே நீ கேட்டுட்ட அந்தான்க் வரலக்கா ஐயோ இவுங்ளுக்கு வர ல அப்டின்ட்டு பெய்ட்டா அப்டி சொன்னே இந்த மாரி மோசடிகள் நடக் அதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு ஆனா நாங்க கம்ளைன் போட்டு அத ரிவ் ன் வாங்கிட்டோ நேரெடியா அந்த ஒ ஹஹா பிஸ்கே போய் வாங்கிட்டோ
உம் உம் உம் ஹும் ஹும் அதா அதா இந்த இந்த மாரி எல்லாருக்கு அவேர்னஸ் இருந்தா கண்டிப்பா இது பண்ணிக்க ஸ்கேம்லா தடுக்கலா ஆனா எல்லாரு இந்த மாரி இருப்பாங்கன் சொல்ல முடியாதுல்ல உம் உம் டைம் ஆயிட்ச்சி சல் தொடர்ந்து பேசுவோ நம்ப உம் டை உம்